கேக்குதா
கேக்குது நன்றாக கேக்குதுங்க உங்கள்கு நன்றாக கேக்கா
நன்றாக கேக்குதுங்க
சேரிங்க நல்லா இரு க்கே ரொம்ப சௌக்கியமா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்ல சௌக்கியமா இருக்கேங்க
நலமாக இருக்கீங்களா
நல்ல நலம்ங்க ஏதாச்சு உங்களுக்கு நோய் ஏதாச்சு இருக்காங்க
எனக்கு நோயெல்லா இல்லங்க உங்களுக்கு இருக்கா
எனக்கு இப்போதைக்கி இல்ல என்ன கொஞ்சொ வயித்துல மட்டு கொஞ்ச ஏதோ ஒரு பிரச்சன இருந்துட்டே இருக்குங்க
வயித்து பிரச்சனைக்கு நீங்க ஒரு கஷாயம் வச்சு குடிச்சா காலைல சரியாயிரு கசக்கரநாலதா அது மருந் து
அப்டிங்கிறிங்ளா
ஆமா ஒங்ளுக்கு தெரியாதா
சேரிங்க நா நாளைக்கு காலைல வச்சி கஷாயோ வச்சி குடிக்கிறே
ஒங்ளுக்கு என்ன எலையெல்லா கண்லபடுதோ அந்த எலையெல்லா பொரிச்சுட்டு வந்து நல்லா
நா வந்துட்டு உயிர விட்டு இந்த உலகத்த விட்டு போகனு அதுதானேங்க ஒங்ளுக்கு ஆச
எனக்கு அந்த ஆசையே இல்ல நீங்க இந்த உலகத்துல வாழனு சொல்லிட் தா ஒங்ககிட்ட நா இத சொல்றே
அப்டிங்களாங்க இப்ப நீங்க என்ன உடை அணிஞ்சிருக்கீங்க
உடையாங்க சுடிதார் சுடிதார்
சுடிதார் போட்ருக்கீங்க ம் சேரிங்க அப்றோங்க ஏங்க திடீர் திடீர்னு அமைதியாயிரீங்க ஒங்ளுக்கு இப்ப என்ட பேசறது புடிக்கலையா என்னாச்சு ஒங்ளுக்கு ஏ அப்டி ஆரிங்க
ஒன்மேல் நான் கொண்ட காதல்
பாட்டெல்லா தயவு செஞ்சி பாடாதீங்க செரிங்ளா
ஏங்க
நீங்க பாட்டு பாட்றது தாங்க எனக்கு புடிக்கவே மாட்டேங்கிது
புடிக்க வச்சுக்கோங்க இப்டிலா ஒருத்தவங்க மனச கஷ்டப்பட்ற மாரி பேசாதீங்க சரிங்ளா பாட்டு எனக்கு பாட்றக்கு புடிக்கு அதனால நா பாட்றே நீங்ளு பாடுங்க ஆனா இப்ப இல்ல நா பாட்னதுக்கப்றோ நீங்க பாடுங்க
இல்ல வேண்ட நம்ப வந்து வேற எதாவது பத்தி பேசலா காலைல இருந்து நீங்க என்னலா பண்ணிட்ருந்தீங்க
காலைல நா எழுந்தே எழுந்து எ இருந்துட்டு எங் எங்க பாட் டீ நல்லா சுவையா கருப்பட்டி டீ போட்டு குடுத்தாங்க
ம்
அதையு ஒரு மூணு கிளாஸ் குடிச்சி
ம் மூணு கிளாஸ் டீ குடிக்க கூடாதுங்க ஒரு நாளைக்கு செரிங்களா அது ரொம்ப கெடுதல்
எனக்கு புடிக்குங்க எனக்கு புடிக்கு நா குடிக்கறே
அப்டி ஒங்ளுக்கு புடிக்குனு எல்லாமே பண்ணக்கூடாது செரிங்களா
சேரிங்க நீங்க சொல்லிடீங்களா இனிமேல் நா நல்ல பிள்ளையா நடந்துக்கறேங்க
நல்ல பிள்ளையா நடந்துக்கோங்க நைட்டு எத்தன மணிக்குங்க தூங்குறீங்க இரவு
இரவு ஒரு இரண்டு மணி அளவில் நா உறங்கிருவேங்க
இரண்டு மணி வரைக்கு ஒங்ளுக்கு என்னங்க வேல புள்ள பொட்ட புள்ளையானா ஒரு பத்து மணிக்கு தூ ங்னீங்களா காலைல நாலஞ்சு மணிக் கு எணிக்கனுங்க நீங்க ரெண்டு மணிக்கு தூங்கிட்டு நாலா இப்ப ஒரு பத்து மணிக்கு தூங்கிருவேங்க
பொய் எங்கிட்டே பொய் சொல்றீங்க பாத்தீங்களா
நா இப்போ இல்ல நா நாளைல இருந்து பத்து மணிக்கு
நா நீங்க நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க தொலைபேசி பேசுறீங்களா தொலைபேசி ம்
ஆமா ஆமாங்க இப்பதா ஒரு போன வாரம்லா தொலைபேசி பேச்சே இல்லங்க இப்பதா ஒரு மூணு நாளா தொலைபேசி பேசுறோ
அப்டிங்களா சேரிங்க செரி செரி தொலைபேசி பேசுங்க பேசுறது ரொம்ப நல்லது பேச்சு வழக்கு நல்லா
ஆமாங்க நாலு மணி வரைக்கும் பேசுவங்க
சேரிங்க செரிங்க அப்ப நாலு மணிக்கு வச்சிருவீங்க நாலு மணிக்கு வச்சிருவீ ங்க
ஆமாங்க நாலு மணிக்கு வச்சிருவ ஆனா வீட்டுல தூங்கிருவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு காலையில போனா அங்க போய் அவங்க தூங்கி விழுந்து அங்க இருந்து அவங்களுக்கு தொரத்தி விட்டுட்டு ங்க ஆமாங்க நீங்க வீட்டுக்கு போங்க சொல்லி பாத்தி விட்டுட்டாங்கங்க
அப்புறம் என்னங்க பண்ணாங்க பாவ்
அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க வீ ட்டுக்கு வந்துட்டு படுத்து ஒரு மணி நேரம் தூங்கனாமாங்களாங்க ஙக வீட்டுக்கு வந்து போய் பேசுவாங்கங்க
என்னனு
எப்டி வேலைய முடிஞ்சிருச்சு அப்படின்னு
கி இப்படி பொய் பொய்யா பேசுறாங்க நீங்க நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்ல கூடாதா பொய்ய எல்லாம் பேசக்க கூடாது உண்மை மட்டும் தான் பேசணு
இல்லைங்க அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்கேங்க நானே போய் தான் பேசுவன் தெரியாதனாலதான் என்னங்க ஆச்சு உங்க குரல் ரொம்ப மெதுவா கேக்குது சத்தமா பேசுங்க உங்க குரல் எனக்கு சுத்தமா டே இரு மா
உங்க புரியுதா இல்லையா நீங்க உண்மை பேசணும்
சரி நான் கண்டிப்பா உண்மை பேசுவ கண்டிப்பா உண்மை பேசுரங்க இதுக்கப்புற நானு
செரிங்க
அடடா மழடா அட மழடாங்க
அழகா சிரிச்சா புயல் மழடாங்க
மாறி மாறி மழயை விக்க மனசுக்குள்ள கொடபிடிக்க
பத்தாம் பூச்சி பொண்ணுங்க பட படக்கும் கண்ணுங்க
எப்படியெல்லாம் பதிவுல எழுதிருக்காங்கீங்க ஏன்
ஆமாங்க பூ இவளோ ஒண்ணு ஏன்னா கொண்ணு புட்டா கொண்ணு எப்படி பாருங்க
இந்த மாதிரிலாம் உங்களாலா எழுத முடியுமா சொல்லுங்க
நான் தான் அப்ப சொன்னேங்க ஒரு கவிதை கலை கவிஞனுக்கு கலையின் மீது
அது நீங்க எழுத இல்லீங்க
நான் தாங்க சொல்லியே குடுத்தேன் அதுக்கப்புறம் தாங்க எழுதுனாங்க அதெ எல்லாம்
அப்படிங்களாங்க
நான் தான் ஒரு ஆசிரியர் சரி சரி நான் உங்கிட்ட ஒரு கேள்வி கேக்றேன் நீங்க ஒரு ஆசிரி யரா இருந்த என்னெல்லாம் எப்படி எல்லாம் கொழந்தைங்களுக்கு சொல்லி் கொடுப்பீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க சொல்லுங்க உங்களுக்கு கேக்குதா நீங்க ஒரு ஆசிரியரா இருந்தா என்னல்லா பண்ணுவீங்கன்னு நான் கேக்குறேன்
ஆசிரியரா இருந்தேன்னா நான் வந்து ரொம்ப நல்லொரு ஆசிரியரா இருப்பங்க
செரிங்க
அப்புறமா வந்துட்டு மத்ல பிள்ளைகளை அடிச்சும் ரொம்ப வளர்த்தமா ட்ட அடிக்காமே வளர்த்த மாட்டேங்க நடுவுநிலையோட சா செயல்படுவங்க
செரிங்க இது நீங்க படிச்சதுங்களாங்க
இல்ல நா இப்டி இருப்பே எ வாழ்க்கைல இத நா நடைமுறைப்படுத்துவே சொல்றங்க
சேரிங்க பள்ளிக்கு போகறது நல்லதா இல்ல போகாதது நல்லதாங்க
பள்ளிக்கு சில சமயம் போவது நல்லது சில
சில சமயம் போகலாங்க சேரிங்க அப்பறங்க நீங்க கொஞ்ச வெளிய வந்தீங்னா நல்லாருக்குன் நா நெனைக்கிறே கேக்கவே மாட்டிது நீங்க பேசறது உங்களுக்கு கேக்குதா நா பேசறது ஏங்க இருக்கீங்களா நா வேனா உங்களுக்காக ஒரு பாட் பாடட்டா உங்களுக்கு நா பேசறது கேக்குதா இல்லயா